தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க தோழி நல்லாருக்க சொல்லுங்க
என்ன தோழி வேல இருக்கா உங்களுக்கு ஏது
இல்ல தோழி இல்ல நா சும்மாதா இருக்கே
சும்மா இருந் வெட்டியாதானா தோழி இரு
அப்பில்லா இல்ல தோழி நா ஸ் சும்மா இருக்கனா இப்ப வந்துட்டு நா இங்க சும்மா இயற்கைய ரசிக்கலாங்கிற மாதிரி நா கோயில்ல உட்காந்துருக்க மத்தபடி இ சும்மாலா இல்ல நா கொஞ்சோ எப்போமே வேல பாத்துட்தா இருக்குற பொண்ணுதா நா
அப்டிங்ளா இப்ப என்ன தோழி இப்ப வேல பாக்க போறீங்க
அம் நெறய வேல இருக்கு தோழி இப்ப வீட்ல வந்துட்டு வீடுனு எடுத்துக்கிட்டோனா நம்ப சமைக்கிணு வீட்டு வேலல்லா பா பாக்குணு இல்லையா அப்றோ தாத்தா இருக்காங்க அவுங்கள போய் பாத் த்துக்குணு அப்றோ பாட்டி நைட்டு தா வருவாங்க அவுங்க வர்த்துக்குல்ல நா சமச்சி வக்கிணு அதுக்கப்பறோ வந்துட்டு அ பாட்டி வந்து அவுங்க அங்க எப்பமே உக்கடைல உக்கடைனு ஒரு ஊரு இருக்கு இங்க எங்க கொ வி உ அதாது எங்க ஊருக்கு பின்னாடி இருக்கு அந்த ஊரு ஆ ஆமா ஆமா அவுங்க எப் ப பாத்தாலு வயல பாக்குறதுக்கே போயிடுவாங்க சும்மாவே போய் பாக்கணுன் நெனப்பாங்க போல சேரி பாக்குணு பாக்குணு னால டெய்லி காலே ஏஞ்சொன்னே போயிடுவாங்க வயல பாக்குறதுக்கு நா என்ன நெனக்கிறனா அவுங்க அதாது அவுங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்ச வயசாயிடுச்சி ஆ இப்ப தாத்தாவுக்கு கொஞ்ச வய்சாயிடுச்சி இப்ப அவுங்க வந்துட்டு அந்த வயல வந்துட்டு ச் யார்டையாச்சு குடுத்து அந்த மாஸ் தோ அந்த குத்தக காசுல்லா நெறயா அதெல்லா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இநத வாடகைக்கு குடுப்பாங்க அந்த மாதிரி யார்டயாது குடுத்து இது பண்லால்ல
இல்ல அதாவது தோழி இல்ல கரெக்ட் நி சொல்றது கரெக்ட்டுதா என்னனா ஆ சாகுபடி வந்தா லா பண்ணி பண்ணி பழகி பழக்கப்பட்டவங்க அதனால வந்து அவுங்களுக்கு அந்த சாகுபடி பண்ணா ணா அவுங்களுக்கு ந்தது அவுங்க தூக்கமே அவுங்களுக்கு வரு ரண்டாவது அவங்களுக்குல்லா நட க்குணு தினந்தோரு அவுங்க நடக்கணு நட ன்னா தா அவுங்கலா வந்து ந கொஞ்ச நாளாவது அவுங்க இருப்பாங்க அப்டி இல்ல அவுங்க நடக்குல உட்டுட்டு வீட்ல ஓய்வுனு சொல்லி ஒக்காந்துட்டாங்கன் வச்சுக்கோங்களே அவுங்கல்லா சீக்கிரமா போயி சேந்துருவாங்க அந்த மாதிரி அதாவது வயதானவர்கள பொறுத்தளவு அவுங்க க்ல உட்ரனு அவுங்க நடக்கணு அவுங்க இப்ப எவ்வள தூரத்துக்கு அவுங்க நடக்றாங்களோ அந்த அளவுக்கு அவுங்களுக்கு உடல்நிலை வந்து அ ரொம்ப நல்லா இருக்கு அப்டின் நம்ம சொல் சொல்லலா ஏனா நம்ப மருத்துவர்கலா சொல்றது பாத்திங்க அப்டினா நம்பளையுமே ரொம்ப துரோ நடக்கணுதா சொல்றாங்க. ஆன இப்ப உள்ளவ காலகட்ட ப்ப எங்க அம்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவுங்கலா நடப்பாங்க எவ்ளோ தூர வேணாலு நடப்பாங்க பத் த்து கிலோ மீட்டர் நாளு அவுங்க நடந்தே போவாங்க என்னால ஒரு கிலோமீட்டர் நடந்து போறத் புள்ளயே எனக்கு மயக்க வந்துரு கால வலிக்கிது கைய வலிக்கிது ஓடம்பு வலிக்குது சொல்டு நா உட்காந்துருவே
ம்
ங்ள அ ம் மனுஷால்லா பாத்தீங்கனாக்க எல்லாருமே நல்லா நடக்கக் கூடியவங்களா இருப்பாங்க எவ்ளோ தூர வேணாலு நடந்து போறீங்ளா நடந்து போயிட்டு வந்துர அப்டினுட்டு நடந்து போறோ அதாவது நாங்க ஒரு பாத்தீங்கனா எங்க ஊர்ல இருந்து வேளா கனி அப்டின்றதுக்கு வரைக்கு நாங்க நடந்து போம் கிட்டத்தட்ட அந்த ஊர் ப திங்கனா ஒரு ரெண்டு பேருந்து ஏறி செல்லக்கூடிய ஊரா இருக்கு ஆனா வந்து ஏனா என்னோட திருமணம் நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கனா எங்க அத வேளாங்கண்ணியில ஒரு திருவிழாவுக்கு வரு அந்த திருவிழா எடுத்துகிட்டிங்னா நெறய கூட்டங்கள் அதிகமான ஒரு நிறைய கூட் ட்டல்லா வரு அப்போ பாத்தீங்கனாக்கா இங்கந்து நாங்க நடந்து போவோ இங்க வீட்லே இருந்து நடப்போ எல்லாருமே ஆ அவுக நடந்து போயிட்டு போற வழில ஒக்காந்து ஆ தண்ணி சத்த ஆனா இப்ப காலையில நாங்க களம்பணு இல்ல ம் மொத நாள் இரவு அதாவ்து இப்ப வெயில்ல நடக்கும் ஏத அதுவு மொத நாள் எ மாலைய தா நடக்க ஆரம்பிக்கு இப்ப மாலை நேரத்தில் நடக்கறோ அப்டினாக்கா மறுநாள் காலைக்கெலா நாங்க போய் சேந்திருவோ அந்த ஒரு இரவு தா இரவுக்குள்ள போய் அந் வெயிலக்கு முன்னாடியே உதேசத்த சூரியன பக்கறத்துக் போய் சேந்துருவோ அத அந்த மா ரி ஒரு நாட்கள்லா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் அந்த ஒரு சூழ்நிலையெலா நெனைக்கும் பொழுது அந்மாரி நா சின்ன கூட்டாஞ்சோறு அப்டின் சொல்லி சம்ச்சு சாப்டுவோ தோழி அதாவது எங்க எ எதிர் வீட்ல உள்ள வங்களா இருக்கு எங்க அ எதாவ் வாங்கி தெருவுல உள்ளவங்கலா சின்ன சின்ன பிள்ளைங்கல்லா போய்ட்டு அ பக்கத்துல ஆறு இருக்கு ஆத்துல விழுந்து குஞ்சு மீன் எல்லா புடிச்சி அவ குட்டி குட்டி மீன் வரு அது சும்மா ஒரு சால போட்டு புடிச்சோமன்னா மீன் வரு அவங்கவுங்க வீட்ல இருந்து நீ கொஞ்ச அ ர்சி எடுத்துட்டு வா பருப்பு எடுத்துட்டு வா நீ புளி எடுத்துடுவா அப்டின் சொல்லி சமச்சி ஆ அதெல்லா சாப்ட்ருக்கோ அருமையான காலங்கள் எனா இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா என்னோட பிள்ளைங்களையே வீட்ட வுட்டு வெளில்யே அனு ப்ப முடியாத சூழ்நெலையா இருக்கு கோயில் வெளில எங்யாவ்து அப்ப வண்டி எ அதிக வ வண்டிப்ப நெறைய போகுது அது தோ யோசிக்க வேண்டியதா இருக்கு அ ரெண்டாவது பா ஏ அப்டினாக்கா ம் அ யாரு ம் பிள்ளைங்கல எதுவு பண்ணிருவாங்களோ ஏனா முன்ன மாதிரி இல்ல காலக்கட் அந்த மாதிர நாங்க அப்டியே அ பொழுதுக்கு திரிஞ்சுகிட்டே தா இருப்போ இந்த வயலுக்கு போவோ அந்த வயலுக்கு போவோ ஆ ராட்டி போய்ட்டு சிப்பி பொருக்குவோ அதுபோ இதுபண்டு நாங்க பொழுதன்னிக்கு திரிஞ்சிட்ட தா இருபோ வெயில அலஞ்சிட்டே இருப்போ ஆனா வெளில அனுப் பறத்துக்கே கொஞ்ச பயந்து யோஸ்ச்சு யோஸ் ச்சு அனுப்ப வேண்டிதா இருக்கு ஏனா அது மாதிரி கால கட்டங்களா மாறிடுச்சு ஆ பிள்ளைங்க யாரு எது பண்ணிடுவாங்ளோ அப்டின்ற மாரியல்ல யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வா டு இருக்கு அது மாதிரி நீங்க இது சமச்சு சாப்ட ஒரு அனுபவ இருக்கா தோழி
அதெல்ல எனக்குல்லா நாங் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது நா வந்து ஒரு அ ஒன்றா வகுப் பு அந்த மாரி படிச்சிட்ருக்குக போது அ அப்ப அண்ணா தங்கச்சி அக்கா எல்லாருமே சின்ன பிள்ளையா இருப்போ அப்ப வந்துட்டு ம் நீங்க சொல்ல மீன்லாம் புடிக்கெல மாட்டோ சும்மா இந்த தேங்கா மூடி இருக்கில்லயா அதுல வந்துட்டு இந்த சாந்த அரச்சு போடுறது கொழம் அதுல அப்புற வந்துட்டு இந்த காட்டு கருப்பு கொஞ்சுன்டுக்கு பறச்சு போட்றது அது செஞ்சு கொழம்பு அப்புறோ வந்துட்டு மண் அள்ளி வெச்சுட்டு அது சாப்பாடு அப்புற அந்த மண்ணுல கொஞ்சு தண்ணி ஊத்திட்டு அதுல கொஞ்சுண்டு மேல வந்துட்டு இந்த அ அந்த செங்காமட்ட பொடிய தூவி வுட்டம்னா அது வந்துட்டு புளிசா தோ அப்புற அது மேல கொஞ்சுண்டு வேற எதாச்சு இந்த கீர போட்டம்னா அத் தேங்கா சாதோ அந்த மாதிரி நெறைய சாதங்கள செஞ்சு வெப்போ அப்புற வந்துட்டு அ கடக்காரு இப்ப ந்து நாங்க வந்து இந்த நெகிலி பை இருக்கில்லியா அதுல வந்துட்டு ப பெரிய கயிறு மாரி கட்டி அத வந்துட்டு நாங்க இந்த ஹேண்பேக் சொல்லுவோல அது மாதிரி மாட்டிக்கிட்டு அ நாங்க போய் கேப்போ அ இந் மேரி ஜாமோ வாங்கணு அப்பன் சொல்ட்டு எங்க அண்ணா வந்துட்டு கட வெச்சிருப்பாங்க அப்போ வந்து ட்டு இந்த எல்லா செடியு பறிச்சி வெச்சிர்ப்பாங்க எல்லா வெல அதிகமா சொல்லுவாங்க அப்ப வந்து நாங்க அப்ப வந்துட்டு ம் எல்லாத்யோ இல்ல இல்ல எங்களுக் கம்மியா குடுங்கன் சொல்லி கடக்காரங்கள்ட சண்ட போட்டு அப்புறோ அந்த ரெண்டு எலைய வாய்ன் வந்து அப்புற எலைய பறச்சு அவங்கள்ட்ட குடுப்போம் திரும்ப அவு ங்களே வந்துட்டு அப்படி சொந்தகாரங்களா மாறி வீட்டுக் வருவாங்க சமச்சு அவுங்களுக்கே குடுப்போ‌ அப்பறோ எல்லா சம்ச்சு முடிச்சுட்டு அப்றோ எல்லாத்யு தள்ளி வுட்ருவோ அப்படியே ஒரு மாரி அ அந்த காலம் எப்பு மே நல்லாதா இருந்துச்சி இப்ப சின்ன பிள்ளையாவே இருந்துக்கலான்ற மாரி தோணுது
ஆமா ஆமா அது மாரி உண்மையாலுமே நாங்க வந்து சமைச்சு சாப்ட காலங்கள்லா இருக்கு சும்மாவே இந்த வெரகபொறக்கிட்டு வந்து இந்த ரான் அப்டி மாடெல்லா நறைய மேயு அது போட்ட சாணம்லா காஞ்சு போய் கெடக்கு அத எடுத்துட்டு வந்து போட்டு கல்லு வச்சு அ ஆளுக்கு ஒரு பானை சட்டி எல்லா எடுத்துட்டு போயிருவோ ஒவ்வொருதர் வீட்லடயிருந்து ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பாத்ரம் எடுத்துட்டு வர்னு அப்டின்ற மாரி எடுத்துட்டு போயிருவோ இதோ எடுத்துட்டு போயிட்டு சாதோ உண்மையாவே சாதம் வச்சி கொழம்பு வச்சு அ அது சாப்புட்ற அந்த ஒரு அதுல என்னன்ன உப்பு இருக்காது உரைக்கு காரத்த அதிகமா போட்டு ஆனாலு அந்த வெயில்ல ஒக்காந்து சாப்டுட்டு வரதுங்கிறது வந்து ஒ ஒரு நல்ல தருணமா இருக்கு எங்க அம்மாலா அதெல்லா கண்டுக்கவே மாட்டாங்க அப்பலா உட்ருவாங்க எடுத்துகுட்டு போறியா எடுத்துக்கிட்டு போ அப்டின்னு சொல்லி உட்டுருவாங்க போய்ட்டு சமச்சு சாப்டுட்டு வருவோ அதுமாரி இந்த பொ பொங்கல் காலங்கள்லேயோ செரி பொங்கல் விழா வருது இல்லையா இப்ப வந்து இந்த கன்னி பொங்கல் அப்டின்னு வரக்கூடிய அந்த நா கன்னி பொங்கலு காணும் பொங்கல் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த நாட்கள்லையு செரி போயிட்டு ஆத்தங்கர ஓரத்துல வந்து அடுப்பு வச்சு சமைச்சு போறவங்க வரவங்கல்லா கூப்டு ஒட்கார வச்சு எல போட்டு அங்கேல்ல வந்து அப்பொழுதுதா தேக்கு எல தா அதிகமா இருக்கு சோ தேக்கு எலைய பறிச்சிட்டு வந்து அத வச்சு சாப்பாடு குடுப் எல்லாரும் பெரியவங்களாம் வந்து சாப்புடுவாங்க நாங்க என்னமோ செஞ்சி இருக்கறது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அப்டின்ற பக்குவத்துல தெரியாது ஆனா அந்த பெரியவங்க எல்லா கூப்டு போறவங்க வங்கல்லா கூட்டு வச்சி சாப்பாடு குடுப்போ சாப்புடுவாங்க சாப்டுட்டு அங்கக்க இருக அந்த மணல்ல போயிட்டு கபடி விளையாட்றதா இருக்கட்டும் கண்ண கட்டி விளாட்றதா இருக்கட்டு அ சில்லு விளாட்றதா இருக்கட்டு டுகல் நறைய விளையாட்டுகள விளையாடுவோ அதாது காலைல களம்பி போறோ அப்டின்னா அன்னைக்கு ஈவ்வ ஈ மாலை பொழுதுலதா வீடு வந்து சேருவோ அப்பல்லா எங்க வீட்லல்லா யான தேட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு ஒரு ஒரு ஒரு இதுவாவே உட்டுட்டாங்க ஏதாது ரொம்ப துணிச்சல பிள்ளைங்களுக்கு எதுவு ஆகாது எங்க போ போறாங்க எப்போ நாங்க எங்க ஊர சுத்தி வருவோ வீட்டுகுள்ள அடங்கி இருக்கவே மாட்டோ ஊர சுத்திட்டே தா கெடப்போ பொழுதுக்கு அ இங்க போறது அத எடுக்குறே இத எடுக்கறது இந்த மரத்துல ஏறது நாவமரத்து ஏறுவோ மூக்குசளி மரோ இருக்கு எற அப்டி மூக்குசளி பறிப்பான்ல பறிப்போ ம் அப்புறோ வந்து நாவபழமரத்துல ஏறி நாவபழம் பறிப்போ அந்த மாதிரி நா மரம்மரம மரம்மா ஏறி எல்லா எறங்கணு அந்த ஒரு காலோ அது ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல நம்பளாலயே வெளில போ போக முடியுதா அப்டின்னு பாத்தாக்க நிச்சயமா இல்ல பயமா இருக்கு எங்கேயு வெளியில போகணும்னாவே அங்க எப்டி இருக்கு அந்த எடோ எப்டி இருக்கு இங்க யாருக்கு நிப்ப அப்டின்னு பயந்து பயந்து போறக்கூடிய ஒரு சூழ்நிலைல யா மாறிடுச்சி அ ம் அதா நிஜமா உங்கள்ட வந்து பேச நா பண்ணங்குவ அப்ப உள்ள காலகட்டத்த நறைய விஷயங்கள நா உங்கள்ட பகிர்ந்துயிருக் க பழய ஞபகங்கள்லா வந்திருக்கு சொல்ல போனா பாத்தாக்க இந்த பழைய ஆட்கள்கிட்டெல்லா பேசுனா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி நா எதுத்த வீட்டு பொண்ணு பக்கத்துவீட்டு பொண்ணு அவுங்கள்டல்லா பேசுனா இப்ப நல்லா இருக்கு அப்டின்ற மாரி அந்த நினைவுகள்லா வந்திருக்கு
இப்ப வந்துட்டு இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து நம்ப அதாது இப்ப கிராமத்துலயு செரிதா பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட மூஞ்சு குடுத்து கூட பேசறது கெடையாது யாரு பக்கத்து வீட்டுக்காரவங்களோட சண்ட எத்துவீட்காரங்களோட சண்ட பின்னாடி சண்ட முன்னாடி சண்ட எங்க போனாலு சண்ட யாரு யார்கிட்டயு பேச மாட் றாங்க யார் பிள்ளைங்களையு யார் வீட்டுக்கு உட மாட்றாங்க ஒரு வீட்டல இருக்குனால யாண்டா வீட் வீட்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கு வீட்டுல நம்ம மட்டு தா இருக்கு கை கைபேசி பாக்றோ அ தொலைக்காட்சி பாக்றோ இதுதா மத் தபடி இந்த வெல் எதுமே இருக்க மாட்றாங்க யாருமே அப்டி இருக்க மாட்றாங்க
கண்டிப்பா இப்ப வந்து அக்கம் பக்கத்துல உள்ள வீட்லையே யாரும் பேச மாட்டேங்கிறாங்ளே அ எல்லாரு வீட்லியு சண்ட இவுங்க வீட்லப் போனா சொன்ன வீட்ல போனா சன்னனு அப்டிதா கால அங்க போயிட்டு யாருகிட்டியு பேஸ் சறது கெடையாது சொல்ல போனாக்கா அ நெறைய விஷ் ங்கன உங்ககிட்ட இப இப்ப நான் பேசி அ பழைய ஞாபங்களையு உங்க கூட நான் நா நெறைய பகிர்ந்துகிட்டே அப்டின் நெனைக்கிறே தோழி
ஆமாந் தோழி ஆமா தோழி
அ மேண்டு நம்ம வந்து இன்னொரு அழைப்பில் நம்ம இத பத்தி நெறைய வி ஷியங்கள பேசலா அ ஆ ஆமா இப்போ நீ உங்குளுக்கு எதவு வேல இருக்கு அப்டின் இருந் நெனச்சிங்கனா நீங்க வேலைக்கு செல்லுங்க அப்டி இல்லனா பேசலா அப்டினா நீங்க அழைப்பு வி விடுங்க தோழி நன்றி தோழி
அ நன்றி தோழி நன்றி தோழி